பாருங்க நீங்க எப்டிகிறீங்க
ஆ நல்லாருக்க சாகோ வீட்ல நல்லாருக்காங்ளா
வீட்லல்லா நல்லாருக்காங்க உங்க வீட்ல
ஆ எல்லாரு நல்லாருக்காங்களே சகோ
அக் அ வேலல்லா நல்லாதாங்க போயிட் ட்ருக்கு இப்பதா முடிஞ்சிருக்கு ஓர் அளவுக்கு
அப்டிங்கள ஓகே ரொம்ப சந்தோஷ அப்புறங்க அப்புறம் சகோ பொழுதுபோக்கு பத்தி ஏதாவது பேசனாங்களா
ஆ பேசலா எது வேணாலு பேசலா இது அவ்வளவுக்குெல்லா எதுவு எடுத்துக்கறது இல்ல போல நேத்தே
சொல்லுங்க சகோ பொழுதுபோக்க பத்தி சொல்லுங்க என்ன என்ன பொழுதுபோக் கு இருக்கு உங்களுக்கு வே வேலைய தவிர மத்த நேரங்கள்ல வந்து என்ன பண்ணுவீங்க
நாம்ம தா ஃபுல்லா அது விளையாட்டுதா
விளையாட்டுங்களா விளையாட்டுங்கன்னா எப் எப்படி சகோ அதாவது ஆ உள்ள காமா பில்டிங் உள் ளே விளயாடுர மாரியா இல்ல வெளில ஓ அ ஆ மைதான மைதானங்கள் போய் விளயா ர மாரியா என்ன மாரி விளையாட்டு
மைதான விளையாட்டுதா மட்டை பந்து
அப்படிங்களா மட்டை பந்து ரொம்ப புடிக்குங்களா ஆ
இப்போ ஐ பி எல்லு இதலா போய்ட்டுருக்கு அதெல்லா பாக்குறீங்களா உங்களுக்கு வந்து விருப்பமா
ஆ அதெல்லா பாத்துட்டுதா இருக்க
சரிங்க சகோ ஐ பி எல்ல எந்த அணி உங்களுக்கு ரொம்ப புடிச்ச அணி
நமக்கு பெங்களூர் தா
பெங்களூரு தா ரொம்ப பிடிக்கும்ங்களா ஏ விராட் கோலி ரொம்ப பிடிச்சதுனாலயா
ஆ ஆமா ஆமா
செரிங்க செரிங்க சகோ எத்தன வாட்டி அவங்க கப்பு இதா ஃபர்ஸ்ட்டு ஆ முதல் முறை ஜெயிச்சுட்டு ரெண்டாவது முறைக்காக
அதா ஆமா ஆமா போட்டி போட்ருக்காங்க நீங்க நீங்க எந்த டீம் உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கு
நமக்கு வந்து டோனி இருக்குனால நம்ம சென்னை புடிக்கு
ம்
அது தவர மத்த அணிகளு புடிக்கு சகோ சென்னை கொஞ்ச புடிக்கு நமக்கு அதிகமா ஆமா நம்ம தோனி பழைய ரைனா அவங்களா இருந்ததுனால இப்போ தா எல்லாமே வந்து ஆ புது ஆட்டக்காரர்களா ஃபுல்லா இறங்கி இருக்காங்க கலத்துல ஆமா அதனால கொஞ்ச கலந்து கலந்து பாப்போ அதிகமா வேலைல இருக்க னால அந்த அளவுக்கு ஐ பி எல் உட்காந்து பாக்கற அளவுக்கு வாய்ப் பு கிடைக்க மாட்டது
சரி உம்
அப்புறம் சகோ விளையாட்ட தவிர வேற ஏதாவது பொழுதுபோக்கு புத்தக படித்தல்ல பாட்டு கேட்டல் அந்த மாரி ஏதாவது இருக்குதுங்களா
புத்தகலா அவ்ளவுக்கு எனான ரொம் ப இன்ட்ரெஸ்டான டாபிக் மட்டு தா படிக்கறது ஒரு புக் முழுசாலா படிக்கறதுல்ல
புத்தகம்னா எப்படி கத புக் மாரி படிப் படிப்பீங்களா இல்ல நாவலா கிரைமா க்ரைம் ஸ்டோரியா
அது வாழ்க்கைய பத்திதா அதுக்கு ஏத்த மாரி ஒரு புக் புத்தகத்த பாத்து படிக்கிற
சம்பந்தப்பட்ட புத்தகங்கலா
ம் ஆமா எடுத் து அடுத்து என்ன என்ன மாரி ஒரு முடிவெடுக்கலா அப்டின்ற மாரி ஒரு
ம் அடுத்த கட்டத்துக்கு போகறதுக்கு என்ன முயற்சி எடுக்கலானு அது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் ஆ செரிங்க செரிங்க சகோ நூலகலா போற பழக்கருக்குங்களா
நூலகத்துக்குலா அதிகமா போன துல்ல எதனா புத்தக வேணுனா ஆன்லைன் ல வாங்கிக்கிறது
சரி சரிங்க சகோ இது பள்ளி ப பள்ளி பருவத்திலருக்கும்போதெல்லா பள்ளிப்பருவம் கல்லூரி பருவத்துலலா நூலக இருந்துச்சு ங்களா நீங்க படிச்ச பள்ளி கல்லூரிலலா
ட்டுக்கு போனதோட செரி அதுக்கப்றோ போனதில்ல
கல்லூரி கல்லூரிலலா எதும்
கல்லூரிலலா போய் படிக்கிறதுக்குன் போனது கெடையாது
ம் ம் ம் செரிங்க சகோ அந்தளவு அப்ப நூலகத்த பயன்படுத்தல ஒன்னு எல்லாமே ம்
நீங்கன்
கைல கைபேசி கைபேசி வந்ததுனால நூலகத்துக்கு போக வாய்ப்பு இரு இருக்க மாட்டது பெரும்பால பெரும்பாலான ந நபர்களுக்கு எல்லாமே கைபேசிலேயே கெடைக்குது அதனால ம்
ஆமாமா
ம் அ எப்டி எப்டி சகோ கைபேசி எப்டி ஒரு நாளக்கி எவ்ளோ நேரோ செலவழிவீங்க செலவழிப்பீங்க கைபேசிலயேருப்பீங்ளா இல்ல எப்பயாதா
எல்லா நேரமு அதுலயேருக்கிறதுல்ல ம் அ தேவப்படுறப்ப தா இப்ப இப்ப வேலல்லாத சமையத் துனால தான் இப்ப இந்த மாரி அதிகமா கைப்பேசி கைலருக்கு மத்த நேரத்துலலா அதிகமா இதுலதா
அதிகமா பயன்படுத்துது கெடையாது எப்பயாது தேவப்படும்போது பயன்படுத்துறுது ம்
என்ன மாரி வேல பாத்துட்ரிக்கீங்க
நல்ல விஷயந்தா நா வந்து அ மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டதுல பாத்துட்ருக்க சகோ
ம் பரவால்லிங்க அன்னைக்கே சொன்னீங்க
பேசி தேவைப்படாது வேலை சம்மந்தப்பட்ட இதுல ஆமா எப்பயாவ்து நம்ம செய்திகள் பாக்கறதுக்கு யூஸ் பண்ணரது கைபேசிய செய்திகள் நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்க றதுக்கு வெளையாட்டு சம்பந்தப்பட்ட செய்திகள தெ தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்காக நம்ம பயன்படுத்துறது உண்டு அந்தளவுக்கு ஒக்க அதுலயே வந்து முழுகி போறது கெடையாது
ம் அப்டி இருக்கிறது நல்லதுதா
ஆமா ஆமா நறைய நபர்கள் வந்து அதுலயே முழுகி போக போகறதுனால அவங்க அடுத்த கட்டத்த யோசிக்க முடியாம போயிடுது
கண்ட நேரத்துட்ட சிந்திக்காம இதுலயே
ஆமா ஆமா சகோ ஆ கைபேசிப்பு பொறுத்த வரைக்கு நல்லது இருக்கு கெட்ட கெடுதலு இருக்கு அத நம்ம வந்து எடுத்துக்கிறதப் பொருத்துதா அது
ஆமா நாம பயன்படுத்துறத பொறுத்து தா நாம பயன்படுத்துறத பொறுத்துதா அது அய்யய்யோ
அப்பறோ சகோ
அப்பறோ என்ன பண்ணிட்ருக்கீங்க
சாப்பாட்லா எப்டி வெளி சாப்பாடுங்ளா வீட்டு சாப்பாடுங்ளா ஹோட்டல் சாப்பாடுங்ளா
வீட்டு வீட்டு சாப்பாடு தா வீட்ல இருக்க வரைக்கு நம்ம வெளில வேற எடத்துக்கு போனா மோஸ்ட்டா வெளிலதா கடேல சாப்பட்ற மாரி
கட சாப்பாடு பெரும்பாலாம பெரும்பான்மையான வீட்டு சாப்பாடு தானுங்ளா
ஆமா ஆமா வீட்லருக்க வரிக்கு இதேதா வெளியில போனா கல்லூரிக்கு போனாங்கன்னா ஹாஸ்டல்ல அது பயன்படுத்தியது
அதுதா ரொம்ப நல்லது நா வெளிய சாப்புட்றனா அ ஒடம்புக்கு கெடுதல் அ வரு
ஆமா ப்ரோ நம்ப அதிகமா அந்த மாரி உணவு எடுத்துக்கறதில்ல
ம் நெறைய துரித உணவ சாப்பிட்றதுனால நெறைய நோய் நொடிகள்லா அதிகமாயி ட்ருக்கில்லியா
ந து நம்ம அந்த மாரி போறதில்ல நம்ப அதிகமா இது இதோடையே நிற்த்திகிற்து தோச இட்லி அந்த மாரி போய்றது ஆமா
ரொம்ப நல்லது ஒடம்புக்குமே
நம்ம இந்த மாரி அ சிக்கன் அது மாரிலா சாப்பறதில்ல வெளில போயி
ஆமாங்க சகோ ந நெறைய பேரு வேலை வாய்ப்பு காரணமாக துரித உணவு சாப்புட்றுது சாப்ப சாப்புடுது பழக்கமாயிடுச்சு இப்ப ஆமா அ ஃபுல்லா அப்ப ஒடம்புக் கெடுதி பரோ ட்தா இந்த ஃப்ரைட் ரைஸு இதெல்லா ரொம்ப இப்ப அதிகமா சாப்புற பழக்கோ வந்துட்ருக்கு நமக்குள்ள அதெல்லா கொஞ்சோ தவிர்த்தா நல்லாருக்கு
இன்னைக்கு உங்குளுக்கு வேல முடி தோ இன்னைக்கு உங்குளுக்கு வேல முடிஞ்சிதோ
ஆமா இன்னைக்கி எனக்கு வந்து வா
ஓ இத் திங்ககெழம ஆனா
ஆமா வார விடுமுற நமக்கு அந்த மாரி வரு
நேத்து ஞாயித்துக்கெழம உண்டா
ஆமா ஞாயிற்றுக்கெழம இருக்கு நமக்கு
ம் திங்கள் மட்டு விடுமுறை
ஆமா ஆமா சகோ
அப்ப இன்னைக்கி நீங்க அதிகமா அலைபேசிய முடிச்சிருப்பீங்கன் நெனைக்கறங்க
அலைபேசியவா உன்னு நமக்கு அது முடிக்க வேண்டியதிருக்கு உன்னு ஆ இரண்டு நபர்கள் கிட்ட பேசனு சகோ
இன்னு இரண்டுதாருக்கா இன அப்ப எத்தன முடிச்சிருக்கீங்க
மொத்தோ அஞ்சு பேரில்லியா ஐந்து நபர்களு அது மோ மூனு நபர்கள் இல்ல மூனு நபர்கள் ஆமா மூனு நபர்கள் பண்ணிறக மூனு மூனு நம்பர்கள்ல ரெண் நம்பர்கள் தா பண்ணிருக்கோ உன்னு மூனு நம்பர்கள்ட்ருக்கு
ம் இப்ப இன்னு எத்தன இருக்கு உங்குளுக்கு மீதி
அதுதா இப்ப இ இருவது இல்லையா இர் இருவதுல இது பாம் மொத்த முப்பது இருவத்தெட்டுக்குள்ள
இருவது பண்ணா போது ம் ம் ம் நீங்க இருவதுல எவ்வளோ இப்ப முடிச்சிருக்கீங்க
ஆ இருவதுல ப பதினொன்னு இரண்ட் ஆமா இரண்டு வந்து வந் து ஏ இதோ ஓ நா சொல்லறது
இப்ப இதாயிடுச்சு ரத்தாயிடுச்சு ம் ம்
பதினொன்னு ப்ளஸு இரண்டு பதிமூணு இரண்டு தவறாய்ட்ச்சு
ஏய் இப்ப இப்பதா இரண்டே இப்பதா இரண்டே வந்துருக்கு எனக்கே இன்னு பதினெட்டு இருக்கு
நாம் முயற்சிய செஞ்சா கண்டிப்பா வெற்றி அடையலா அத பத்தி ஒன்னு இல்ல
இந்த பதுனெட்டு இன்னைக்கு இன்னைக்கு இரவுக்குள்ளே முடிக்கணு இல்ல நாளைக்கு மதியானக்குள்ள முடிக்கணு
ஆ சகோ
நீங்க இப்ப சும்மாதான இருக்கீங்க
நாம பண்ணுவோ சகோ கொஞ்ச வேல இருக்கு வெளில போற வேல இருக்கு ஆ முடிச்சோன அ முடிச்சு நா அடுத்து தொடர்ப்பு கொல்றே ஒங்ககிட்ட செரிங்ளா சகோ
ஆ கண்டிப்பா கூப்டுங்க
சேரிங்க சேரிங்க சகோ சேரிங்க சகோ மகிழ்ச்சி சகோ உங்ககிட்ட பேசன்துல உரையாடன்துல்ல நெறைய தெரிஞ்சுக்கிட்டோ ஆமா ம் சேரிங்க சகோ மீண்டு க மீண்டும் பேசுவோ நன்றி நன்றி சகோ
நன்றி